ஆ வணக்கோங்க கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
கேக்குதுங்ளா ந நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க
ஆ என்னா பண்றீங்க
நா வீட்ல தாங்க இருக்கே
செரி ஓகே ஓகே சாப்டாச்சா அ சாப்புன்னு.
ஓகேங்க செரிங்க.
ஆ என்னா லன்ச்சு? லன்ச்சு வந்து தக்காளி சாதோ. ஆ ஓகே என்ன ஸ்பெஷல் இல்லியா இன்னிக்கி சாட்டடே. ஸ்பெஷல் ஏ தக்காளிஸ் தோ அதா நான்வெஜ்ஜு எடுக்க மாட்டிங்ளா? ஓகே ஓகே சேரி சேரி ஓகே. ஆ அப்றோ எங்க வீட்ல வந்து சாம்பார் சாதோ.
ஓ செரிங்க.
ங்களா நாங்க நான்வெஜ் தா சாப்புடுவோ. அதனால சேட்டடே சண்டே ஆனாலுமே நான்வெஜ் தா.
ஓஹோ செரிங்க.
அ ஃப்ரீ டைப் அ சாம்பார் சாதந்தா.
ஓ வெறு சாம்பார் சாதம்.
அ சாம்பார் சாதோ கேரட் பீன்ஸ் பொரியலு அப்ளோ.
சேரி சேரி.
ஆ இன்னிக்கி செய்யல நாளைக்கி வ வ வவ் நாளைக் பண்ணிக்லான் பா உட்டாச்சி இன்னிக் செய்ல.
சேரிங்க சேரிங்க.
அ சேரி.
அ அப்புறங்க நீங்க என்ன படிச்சிர்க்கீங்க?
ஆ எம் பி ஏ முட்ச்சிருக்கே நானு.
சேரிங்க.
செர் ஓகே நீங்க ஃபிரி டைம்ல என்னா பண்ணுவீங்க? டேங்க் யு. அ நா ஃபிரீ டைம்ல எதாவது ஒரு பாட்கேஸ்ட் மாரி போட்டு கேட்டுட்ருப்பே. ஓகே மியூசிக் என்ஜாய் பண்ணுவிங்ளா?
மியூசிக் அவ்ளவா நா கேக்க மாட்டங்க. எதாது எதாது ஜோக்கு
ஓ ஓ ஓகே. அ அ அ ஓகே ஓகே ஆ ஆ. அப்ற ஸ்டிச்சிங்ல்லா பண்ணு ஓ அப்பிடியா சூப்பர் சூப்பர். எல்லாமே ஸ்டிச் பண்ணுவிங்களா?
ஆ எனக்கு நா பண்ணிக்குவங்க.
உங்குளுக்கு நீங்க பண்ணிப்பீங்க வெளில இந்த ஸ்டிட்ச் பண்ணி குடுக்க மாட்டிங்க. ஆ ஓகே ஓ. கே அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலுமே கொஞ்சோ மிச்சம்மாவுல்ல.
ஆமா ஆமாங்க த பிளவுஸு எனக்கு நா தச்சுக்குவங்க அப்றோ வந்து சுடிதாரு அந்த மாரி தச்சிக்குவே.
ஆ சேரி சேரி சூப்பர்.
சேரிங்க தேங்க்யூங்க.
இருங்க இருங்க. ஹலோ ஏ டேங்க்யூ சொல்றீங்க அதுக் குள்ள ஓ அதுக்கா செரி ஓகே ஓகே. ஆ அ ஆ சொல்லுங்க.
ப்ளின்னு ஒன்னு இர்க்கிள்லிங்க. இப்போ நீங்க வந்து சின்ன வய்சுல உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி குடுத்துருப்பாங்கல்ல சில நல்ல பழக்க வழக்கங்கள்லா
ஆமா அதெல்லா என்னென்ன சொல்றக்காங்க அதெல்லா இப்பியு ஃபாலோ பண்ற நல்லப் பழக்க வழக்கன் சொல்ல போனா நா எனக்கு சொல்னுனே இல்ல நா கரக்ட்டாயிருந்து ப்ப நானு எல்லாத்துலயுமே அனால எனக்கு இதுவு சொல்ல சொன்னேன்து இல்ல எனக்கு ஆ இப்பயு வந்து அது மாரி சொல்ற மாரி எதுவு இல்ல ஆ ஆ ஓகே ஆ ஆ அ ஆ ஆ ஆ
ஆ காலைல எந்திரிச்சோனே பிரஷ் பண்ணிட்டு பால் குடி
ஆ அ அது அது ஆமா ஆமா அது மாரி வந்து எனக்கு வந்து சொல்ற மாதிரி நா நடந்துகிட்டது இல்ல சின்ன வயசுல ஆனா என்னோட பாப்பாக்கு கொழந்தைக்கு வந்து நா சொல்லி குடுக்குறந்தா எல்லாமே இப்பொ அவங்க இப்பருக்குற ஜென்ரேஷன்ல யாரு செய்ய மாட்றாங்கல்ல
ஆமா
ஹலோ
ஆ ஆமாங்க ஹலோ கேக்குதா
ஆ கேக்குக் கே சொல்லுங்க கேக்கு
ஆமா ஆமாங்க எ பையன எவ்ளோ வாட்டி சொன்னாலு கேட்க மாட்டேங்கிறாங்க
ஆ அ
மேலதா உக்காந் சாப்பறா டி வி பாத்துட்டே சாப்பணுங்கிறா ஒரு ரெண்டு மூன் நாள் ஃபாலோப் பண்றாங்க திருப்பியு பழைய மாதிரியே பண்றா
அப்டியா ஆ ஆ அ
குள்ள அவன கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாருக்கு ம் அந்த மாரி சொல்றங்க இப்ப எனக்கு பாத்தீனா ச் சின்ன வய்சுலேந்து சொல்லிருக்காங்க இந்த மாரி ப்ர க பல்லு வெலக்கிட்டுதா காஃபி குடிக்கணு இந்த மா குளிச்ட்டுதா சாப்புன்ணு அப்டிலா சொல்லுவாங்க நா அத ஃபாலோ பண்ணியிருக்கன்ன
ஆ சேரி ஸ்
இப்ப நானு கல்யாண ஆனது வந் வந்ததுக்கப்பறொ பாத்தீங்னா இவுங்க வீட்ல வந்து எப்டின்னா பல்லு வெலக்காம்லே டீ குடிப்பாங்க ஆமா அது வந்து எனக்கு ஃபஸ் ட்டு ஒரு மாரி இருந்ச்சு இப்போ நா அவங்கள மாரியேப்
நீங்க பழகிட்டீங்க ஆ ஆ ஓகே ஓகே ஆ ஆ
செரி அந்த மாரி இருக்கக்கூடாது நல்லதா இருக்குணுன்டு சொ சொன்னா அவ வந்து இது பண்ண மாட்றா கேக்க மாட்றா
ஆ ஆ சேரி ஓகே ஓகே வெளீல எங்க போவிங்க
வெளீலலாங்க
அவுட்டிங் இந்தந்த டூரிஸ்ட்டு பிளேஸ்ஸெல்லா
டூரிஸ்ட்டுப் பிளேஸ்னா இப்போ லீவ்ல வந்து இதுக்கு போயிட்டு வந்தங்க அது பேரென அ கேரளா போய்ட்டு வந்த
அப்டியா சூப்பர் ஆ ஓகே என்ன பாத்தீங்க
கேரளாவுல வந்து இந்த சோட்டானிக்கர பகவதியம்மன் கோயில் சொல்றாங் இல்லைங்க
ஆமா ஆஆ ஓகே
அ குருவாயூரு கோயில் போனோ அங்க செம கூட்டமா இருந்ச்சு ரொம்ப கியூ பாத்திங்னா ரொம்ப ஜாஸ்தியா இருந்ச்சின் ட்டு என்னாலா நிக்க முடியாதுன்ட்டு வந்தாச்சுங்க திருப்பியு பாக்காம்லே வெளிய மட்டு அப்டியே சுத்திப் பாத்துட்டு வந்துட்டோ அப்றோ வந்து ஏதோ ஒரு ஜூ மாரி ஒண்ணு இருக்குங்க பழைய ஜூ போலருக்கு அங்க ஒன்ன இருந் ச்சு ஜூ மாரி சின்னதா ஒரு ஒரு பத்து அனிமல்ஸ் தாங்க இருக்கு மிருகங்கள வச்சு அப் பழைய ஜூப்பா ஒண்ணு நடத்திட்ருக்காங்க கேரளால
ஆ ஓ ஓ சேரி சேரி எதுக்குதா அது பழசு ஒரு பத் தனிமல் வச்சு பண்றாங்க அவுங்க
ஆமா ஆமாங்
ஆ ஆ வே எதோ அதுல டிப் ஃப்ரெண்ட்டா இருக்கூன் நெனைக்கிறே அதனால ரன் பண்ணிட்ருக்காங்க போல
ஓ செர் செரி தெர்லேங்க ஆனா வந்து ம் ம் நறையா மரங்கள் இருந்துச்சுங்க நாம வந்து எங்கிமே பாக்க முடியாது சில மரங்கள்லா இருந்துச்சி வித்யாஸ் வித்யாஸ்
ஓஹோ அதனால இருக்கு எனா இப்ப மரல்லா நம்ம வேற யடத்துல வந்து போய் வெக் க்க முடியாதுல்ல அதனால அப்டியே வெச்சிருப்பாங்க போல ஆ ஆ ம் ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்ளா
போ ஆஹா நா எப்பயுமே வந்து இங்க இந்த இடத்துக்கு போனா என்ஜாய் பண்ணுவங்க ஃபோட்டோ லா எடுக்க மாட்டாங்க ஜாஸ்தி நானு செரி என்னெங்க
டிஃப்ரெண்டா இருக்கீங்க
ம்ம்ம்ம் இல்லை எனக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்டே பாக்கற்து இது எனக் க்கு இஷ்டோ இல்லங்க அந்த மெமரீஸ வந்து நம்ம அந்த சுட் அந்த நேரத் துல் நம்ம என்ஜாய் பண்ண முடியாம ஃபோட்டோ ஆ ஆமா ப்ப நம் ஃபோட்டோவே எடுக் எடுக்றோனு வச்சுக்கோங்களே உம் ப்ப நம் ஃபோட்டோவே எடுத்தோனா அது வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாப்போ அப்ற என்னா பண்ணுவோ அப்டேதா இருக்கு
உ ன் எனக்குவ் ஃபோட்டோ எடுக்குற்தெல்லா இன்ட்ரெஸ்ட் தா வெளிலலா போனனா அப்டே சொல்லுவாங்களே வளச்சி வளச்சி எடுக்குற்த் தே அது மாரி வளச்சி வளச்சி எடுத்து வாட்ஸ்அப் பே ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸ்ஸு ஆமா
சொல்றீங்கல்ல நீங்க வித்யாசமா இருக்கீங்கன்ட்டு நா வித்யாசமா இல்ல ஆக்சுவலா நீங்க அந்த மாரி ஆய்ட்டீங்க ப் இப்ப இருக்குற ஜென்ரேஷன் எ ஃபேஸ்புக்கு அதே அதா ஃபோட்டோ புடிக்கலானா ஒரு மாரி அசிங்கமா நெனச்சிக்கிறாங்க
ஹஹஹ
சோ இதுதா வித்யாசோ நாங்க இருக்கறதா ரியலு
அப்படியா சேரி செரி நீங்க உங்கள மாரி தான் எங்க என்னோட ஹஸ்பண்டு அப்படிதா ஃபோட்டோலா ரொம்ப லைக் பண்ண மாட்டாரு நாங்க தா கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி ஃபோட்டோ எடுத்துப்போ எங்களையே எடுக்க மாட்டார் தவரு இன்னிக்கே வச்சி நாங்களே எங்கள செல்ஃபி எடுத்துப்போம் நானு பாப்பால்லா
ஓ செர் செரிங்க
ஆ அனய் இருக்குறாங்கதா அந்த மாரிலா அது அவுங்கவுங்க விருப்போல்ல
ஆமாங்க அது நீங்க இப்யே ஃபோட்டோ எடுக்குறீங்க வச்சுக்கோங்களே அது எத்துன் நாள் ஒக்காந்துப் பாத்துட்டே இருப்பிங்க
ஆமா அதுவு உண்மதா அப்டியே ரீசன்ட்டா அப்டேட் பண்றதுதா போட்றது அவ்ளோ தா அந்த ஒரு கொஞ்ச நாள் மெமரிஸ் வச் வச்சிருக்க வேண்டிதா ஆனா நம்ம ரொம்ப நாளா அத வச்சிருக்கவு முடியாதுதா நீங்க சொல்
ஆமா இப்ப இருக்கற ஜென்ரேஷன் அந்த மாரி இருக்காங்க
ஆமா ஆமா அ அப்ற வேற எங்க போய்ருக்கிங்க கேர்ளா போனீங்க அப்றோ
கேர்ளா போனோங்க மைசூர் போனோங்க மைசூரு சூப்பரா இருந்துச்சுங்க ஆமா ஆமாங்க
ஆ ஓகே ஓகே சூப்பர் பேலஸா
பேலஸு அப்றோ வேற எதோ ஒரு கோயிலுங்க சாமுண்டீஸ்வரி கோயில் ஒண்ணு இருக் கில்லங்க ஆ அது அங்க போனோங்க ம மா ம மைசூ ரு மகாராஜா பேலஸ் ஒன்னுங்க
ஓகே
அப்றோ இன்னு ஒரு ரெண்டு மூணு கோயில் போனோங்க
அங்கயா அ அ நாங்க காலேஜ் படிக்கும்போது அங்க போனதுதா மைசூர் பேலஸ் பாத்தோ பிருந்தாவன பாத் தோ ஹ் சாமுண்டீஸ்வரி கோயிலு அப்றோ அங்க போய்ட்டு ஞாபகத்துக்கு மைசூர் சில்க் சேரி ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டே
சூப்பர் சூப்பர்ங்க
ஆ நீங்க என்ன பர்
வெரி குட் நா பர்ச்சேஸ் எதுவு பண்லேங்க இந்த இதுக்கு போயிட்டு சா நல்லா நிம்மதியா சாப்ட்டுட்டு வந்துட்டோ அன்னக் கார்ல போறதே ஒரே நல்லா இருந்துச்சுங்க ஃபண்ணா
அப்டியா என்ஜாய் பண்ணீங்க ஆ ஓகே ஓகே அப்றோ சென்னைலா போனிங்ளா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ